ஹலோ அ கேக்குதுங்க இன்ன பண்றீங்க அதா சாப்டேன் மார்னிங் பிரேக் பாஸ்ட் சாப்டே மதியானோ ஸ்டாட் பண்ணல ஆரம்பிக்கல அஹா இங்க மத்தியோ மூணு அ மணி ஆகிரு சாப்புட்றதுக்கு
அப்டியா சே
எங்க வீட்ல ஏன்னா ஒரு மணி ரெண்டு மணி போலதா ஸ்டாட்டே பண்ணுவோ
சேரி சேரி ஆ
அ அதுக்கப்பறம் தா இனிதா சாப்புன்னு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்டப்பா இப்பதா சாப்டப்பா
சேர் செரி என்னா சாப்ட்டீங்க
நானா இன்னிக்கி எரா பிரியாணி
எரா பிரியாணினா
எறால் மீனுருக்குல்ல ஆ அத போட்டு பிரியாணி செய்வோ
சேர் செரி செரி எதுனா அள்ளி போட்டர்லாமா பிரியாணி செய்வீங்க
ஆமா ஆமாப்பா மீன்ல வந்து அது மட்டு போட்டு செய்வோ அப்டே பிரியாணி மத்தது எதுவு போட மாட்டோ மத்த மீன்லா எதுலா செய்ய மாட்டோ இது எ பையனுக்கு ரொம்ப புடிக்கு அவ வந்து ஸ்கூல்கு கொண்டு போறதுக்காக செய்ய சொன்னா நேத்தே செய்ய சொன்னா சேரி ஏரால் மீன் கெடைக்கலன் நா தா செய்னு இன்னிக்கி செஞ்சு குடுத்து உட்டே
அது முள்ளுலா இருக்காதா
முள்ளு இருக்காதுப்பா அதுனல்லா சாப்ட்டா இந்த ஒரு ரவு அ இது மாதிரிதாருக்கு என்ன சொல்றதுக்கு ரவுண்டாருக்கு குட்டியாதாருக்கு அது நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோனா அது பாக்க பெருசாருக்க மாரி இருக்கு ஆனா எடுத்துட்டு அது வேக போட்டாலே டக்குன் ன்னு சுருங்கிரும் சுருங்கி வந்து சின்ன லாப் அம்பத்தான் சைஸ்க்கு வந்துரு அந்த மாதிரிதா ருக்கு
சேர் சேர் காசு கூடயே வந்து
என்னப்பா
காசு கூடையோ அது
அப்பிடி சொல்ல முடியாது நம்ம தேவைக்கி வாங்கிக்கலா
சேரி சேரி
நூறுபாக்கு வாங்கிக்கலா எரநூறுப்பாக் கு வாங்கிக்கலா அது அவ்ளோ ஒன்னு என்ன சொல்றதுக்கு ரொம்ப ரேட் அதிகமான் மீன் சொல்ல முடியாது
ஆ ஆ இல்ல எங்க வீட்ல ஒண்ணு மீன்லா நாங்க அவ்ளோவா எடுக்க மாட்டோ எப்பாடியாச்சுதா வருஷத்துக்கு நாலுவாட்டி எடுத்தாலே பெரியவிச்சியோ
அப்டியாப்பா சேரி சேரி இங்க வந்து பிடிக்க மாட் பிடிக்காதா மீன் உங்களுக்கு
புடிக்கு அது ரொம்பல்லா புடிக்காது ம் பொரிச்சா சாப்டுவே ந பொரி புரிச்சா சாப்டுவே வீட்ல ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு டேஸ்ட்டு எங்க அப்பா கொழம்பு பண்ணா சாப்புடுவாரு ஆனா எங்களுக்கு கொழம்புன்னா புடிக்காது எங்க அம்மாவு அவ்ளோவா சாப்ட மாட்டாங்க பொரிச்சா மட்டு தா சாப்புடுவாங்க வீட்ல
ஆமா ஆமா அதுவு செரிதா கரெக்ட் தா ஏ ஏ பையனு நீ சொன்ன மாதிரி பொரிச் பொறிச்ச மீன் சாப்புடுவா ஆனா வந்து இதுல வந்து என்ன சொன்னன்னா தொக்கு வச் சா சாப்பட மாட்டாங்க இதே மோஸ்ட்லி வந்து எறத்தொக்கு தா வைப்பாங்க ஆனா அது சப்டமாட் அதுக் இதுவந்து பிரியாணி செஞ்சாதா அவனுக்கு புடிக்கு எறா பொறுத்த வரைக்கு அதனால சேர் பிரியாணி பண்ணா வேல முடிஞ்சிடுல்ல ஒரேடியா சாப்பாடு கொழம்பு அதெல்லா பாக்க வேண்டா இதே போட்டி கிண்டி எடுத்துட்டேன்னா பிரியணி முடிச்சிடு அப்டின்னு சொல்ட்டு அந்த வேலதா
ஆமா ஒரே வேலையா முடிஞ்சுர்னா பாத்தரமும் கம்மியாகு
ஆமா ஆமா அதனால சேரி நா அதா பசங்களுக்கு ஸ்கூல்னா வந்து என்ன தெரியுமா அந்த கொழம்பாயி பசங்க கொழம்பெல்லா கொண்டு போக அவ்ளோ விரும்ப மாட்டாங்க இந்த மாரி ரைஸ் ஐட்டம்ஸ் அத கொண்டு போக விரும்புவாங்க செரி அவுங்களுக்கு எது புடிகிதோ அத குடுத்து விடலால
ஆ அது ஓரே டிஃபன்ல போய்டு அது கொட்டி பேக்கு ஃபுல்லா கொட்டி ஏதாச்சு ஆயிச்சுன்னா அது ஒரு வேலையாயிடு
ஆமா ஆமா இப்பொல்ல பசங்க எங்க எதுவுமே நல்லா ஃபுட்டல்லா எதுவுமே சாப்படறதே கெடையாதப்பா எல்லாமே வந்துல்ல மத் த பசங்க கொண்டு வருதுன் சொல்ட்டு அ நூடுல்ஸ் கேக்குறாங்க பாஸ்டா கேக்குறங் அன் நா மோஸ்ட்லி வந்து டிஃபன் இந்த மாரி ஐட்டம்ஸ்லா குடுத்துறமன்ன எப்பன சாப்பாடுதா மத்யானோஸ் தெரி அவுங் சாப்ரே இத்துனோ சின்ன டிஃபன் பாக்ஸ்ல தா செ அதே வந்து நம்ம இத குடுத்துட்டுனம் ந வெ அலைக்காவாதுன் சொல்ட்டு வெறும் சாப்பாட் ஐட்டம்ஸ் அத இதோ குடுத்து விடுவ
ஆமா இப்ப நெறைய ஸ்கூல்ல வந்து அ சாக்லேட் குடுத்து உடாம கடலமுட்டை தொக்க மிட்டய் அந்த மாதிரி உடு டுத்து உடுங்க ஸ்நேக்ஸ்கு ஏதாச் சு அந்த மாய் எங்க வீட்டு பகத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு நா படுச் டெஸ்கூல் நாங்கல்லா மொத அ யி டெய்லி பொங்கல் தா கொண்டு போவொ வென் பொங்கல் லத்தி லெமன் சாதோ சோ கட இருக்குறனால நாங்க அது கொண்டு போயிட்டே இருபொ டெய்லி மத்தியந்தா கொண்டு வந்து குட்ப்பாங் நல்லாருக் இப்ப அப்படியே மாறிற்ச்ச நீ பொங்கல் கொண்டுவா என்னவனா கொண்டுவா ஆனா அ எண்ணெய் ஐட்டோ அந்த மாரிலா எதுமே கொண்டு வராதிங்க அதே மாரி சாக்லேட் அதெல்லா ரொம்ப இனிப்பான ஐட்டல்லா கொண்டு வராதீங்க இல்ல நைன்டிஸ் ஸ்கிட்ஸ் மாரி கடேசி கடலமுட்டாய் கொக்கோ மிட்டாய் அது இதுன்டு வியாதி வராம இருக்க என்ன பண்ற குடுக் குடுக்கணுமோ அது கொண்டு வாங்க அப்ரொ கீர அ சத்தான ஐட்டொல்லா நறய அவங்களே ஒரு லிஸ்ட் போட்டு அந்த ஹோம் ஒர்க் நோட் அந்து இருக்குல்ல அதுல முன்னாடி பேஜ்லா எலுதி குடுத்துறாங்க இன்னிக்கி இது பண்ணி குடுங்க நாளக்கி அது பண்ணி கொடுங்கேன்ட்டு ஒரு வாரத்துக்கு இத லிஸ்ட்ட போட்டு அ போட்றாங்க
பரவால்லியே ஆனா வந்து நீ சொன்ன மாதி இப்ப நெறிய ஸ்கூல்ல அப்டிதா ஆயிட்டாங் இப்ப ஸ்கூல் வந்து நம்ம முன்னால்லா பொழந்த நாளிக்கி சாக்லேட் தான கொண்டு போவோ இப் இப்பல்லா வந் நெறிய பேரு இந்த மார் கட்ல முட்டாய் தா தராங்க எல்லாருமே
ஆமா கடல மிட்டாய் தொக்கோ மிட்டாய் எள்ளு மிட்டாய் எள்ளு மிட்டாய்னா நல்லா சாப்புல்லா
நா ச நா அவ்ளோ சாப் பதுல எனக்கு டி அவ்ளோ தெரிய்ல ஆனா வந்து நீ சொல்ற மாரி அதல்லா நொம்ப நல்ல ஃபுட் தா அதெல்லா ஆனா இப்ப உள்ள பசுங்க அதெல்லா கொடுத்த சாப்டாதுப்பா அ பாத்தாலே ஐயோ இப்டி கருப்பா இருக்கு இப்டி இருக்கு அப்டி இருக்குன் சொல்ட்டுல்ல வேணான் சொல்லி தூக்கி
அது அப்புடி தா இருக்காங்க எல்லா பசங்ளு இங்க இந்த மாரி எலுதி அம்ச்சிறாங்க இந்த வாரத்துக்கு இது ஐ மீன் இன்னிக்கி வந்து இத குடுத்து விடுங்க நாளக்கி அத குடுத்து விடுங்க ஏதாச் வம்பு பண்ணாங்கனா டீச்சர் ட சொல்லிருவீங்க அது இதுன் சொல்லி அந்த பயொ காட்றாங்க வீட்ல அப்புடிதா அங்க போனப் பயு ஒன்னு அவுளவா சாக்லேட் அதெல்லா ஒன்னு நாங்க படிக்கறப்பல்லா அப்புடி ஒன்னு அப்பல்லா அப்புடி ஒன்னு இல்ல இப்பதா ரொம்ப மாறிற்ச்சு எல்லாமே
ஆமா ஆமா இப்ப என்னா வந்து நீ சொன்னமா நோய் எல்லா அதிக்மா வர்னால இப்ப அ ஸ்கூல்ல அவுங்களு அவேர்ன் நெஸ் மாதுரி இந்த மா பண்ண ஆரமிஷ்ட்டாங்க அது இ செல ஸ்கூல் ல வந்து ஃப்ரூட் தா குடுத்துட சம் ஃப்ரூட்ஸு நட்ஸு இந்த மாரி ஐட்ம்ஸ் தா குடுத்து உடுங்க மத்தபடி வேற எதுவு குடுத்து உடக்கூடாத் வே இந்த ஸ்நேக்ஸ் குடுத்துஉடு போது அப்பரொ வந்து சாப்பாடுக்கு சொன்ன மார் இந்த மாரி ஐட்டம் மெதெ நூடுல்ஸு பாஸ்டா அதெல்லா குடுத்துருங்கவ் சாப்பாடு அப்றோ வந்து கொழம்பு வெஜிடேபிள்ஸ் எவ்ளோ தூர ஒங்ளுக்கு வந்து காய்கறி சேக்கமுன் அவ்ளோ தூர காய்கறி வெச்சு குடுத்து உடுங்க அப்டின்த சொல்றாங்க
ஆமா காய்கறி ஃப்ரூட்ஸ் ஒரு நாளக்கி அது ஒரு நாளக்கி இதுன்ட்டு குடுத்தற்றாங்
ஆமா என்ன அவுங்க சொல்றாங்க அனா இந்த பசங்க வந்து எடுத்துட் போமாட்டேந்துங்க அதுல அப்ற வந் என்னதுன்னா எடுத்துட்டு போக முடிலனா அங்க போய் என்ன சொல்லுவாங்கனு நமக்கு தெரியல அம்மா தரல ஏதாவது சொல்லுவாங்கலானு தெரில நா வந்தன்னா இவங்களுக்கு புடிக்காதுல்ல அவங்க என்னதா சொன்னாலு அதே இதுதா இவங்க
ஆ நம்மல்லா மாட்டி விட்ருவாங்க
ஆமா அம்மா செய்யல மேம் அம்மா இது வச்சு தந்ட்டாங்க அப்டி இப்டின்னு
ஆ ஓகே அவங்களுக்கு என்ன தெரியு யாரு என்ன வச்சு கொடுத்தான்ட்டு
ஆமா ஆமா இங்க ஆனா காலைய எழுந்திருச்ச உடனே என் பொண்ணு இதே தா வேலை எப்பொழுது காலைல எழுந்தச்ச உடனே ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு தான் வருவா வந்திருக்கே இப்ப என்ன சமைக்கிற இன்னைக்கு என்ன கொடுத்து விட போற அப்டின்னு அது கேட்டவுனே அவளுக்கு எது கொடுத்தாலு அவளுக்கு புடிக்காது எல்லாத்திலயு வந்து ஒரு மாரிதா சொல்லுவா சொல்லிட்டு போயிட்டுல்ல அது அப்பற வழி இல்லயே சாப்ட்டுத ஆவணு கொடுத்துட்டே ஏன்னா லன்ச் வந்து அவங்க மே அவங்க மேம் கூட தானே இருப் பாங்க சாப்டும்போது சாப்ட்டுட்டு காமிக்கணு டிபன் பாக்ஸ்லா கம்ளீட் பண்ணிட்டாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கணு அதுக்கு பயந்து வெளிய வந்து எல்லா வைக்கிறது எப்டியாவது சாப்ட்டுதா வந்த ஆவனு வழியே இல்ல அவங்களுக்கு
அது அது அவங்க பயந்து பயந்து சாப்ட்டுருவாங்க ஆனா வீட்ல வந்தா ஏன் கொடுத்த எதுக்கு கொடுத்தேன்ட்டு வந்து அழுகுவாங்க
ஆமா ஆமா அதனாலே வந்து அளவுக் அளவுக் கோல் வந்து சொல்லிடுவா காலையிலே இவ்ளதா வைக்கணு ஏன்னா அதுக்கு மேல வச்சுன சாப்ட சொல்லி சாப்ட சொல்லி மேம் என் திட்டுவாங்க எனக்கு சாப்ட முடியாது அப்புற நா இது பண்ணுவே வாமி எடுத்துடுவே அது எடுத்துடுவ இது எடுத்துடுவே சொல்லுவா சரி ஓகே நீங்க என்ன பண்றதுக்கு அல்லி சொல்லிட்டு அதுக்கேத்த மாரி கொடுத்து அனுப்பி உட்றது அப்டியே
ஆமாம் அ அப்டிதா ஏனா நறைய சாப்ட்டு அது தண்ணி குடிச்சுட்டு அப்ற உக்காரவு முடியாம படுக்கவு முடியாம அது ஒரு மாரி வாமிட்கீமிட் வந்துருச்சுன்னா அப்புற நம்மதா ஓடணு அவ இது ஸ்கூலுக்கு வீட்டுக்கிண்டு அது கம்மியாவே குடுத்து அளவா குடுத்து அளவா சாப்ட்டுக்கலா அளவா கொடுத்தாலு ஹெல்த்தியா கொடுக்கனு
ஆமா நிசோலா அதா கரெக்ட் நம்ம கொஞ்சமா சாப்ட்டாலு நம்ம ஆரோக்கியமான உணவ சாப்ட்டா பிரச்சன இல்ல நோய் நலா நோய்நொடி எது இல்லாம
இல்லா இருக்கு ஆமா அங்க உங்க அங்க ஊர்ல மழல்ல நேத்து பேஞ்சிச்சு நினைக்கிறே ஆமா நேத்து சும்மா சாரலா பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு ஒரு சீசன் அங்க இருக்கு குற்றால சீசன் சோ அது கொஞ்ச இங்கிட்டு லைட்டா வரு சாரல் டெய்லி பேயு இல்லாட்டி சாயந்திர போல பேயு
சேரி சேரி
ஏன்னா இந்த சீசன்ல வந்தாலே நம்ம அங்க ஊர்ல வந்து அது காமிக்கு குற்றாலம் வாங்க வாங்கட்டு அந்த மேகமே நம்மல கூப்டு அங்க இங்க இங்க எல்லாரு நறைய பேரு போவாங்க எங்க ஆளுங்க அங்க போய் இரண்டு நாள் மூணு நாள் இருந்து ரூம் புடிச்சு சமைச்சு சாப்ட்டு எல்லா அருவிலையு குளிச்ட்டு நல்லா என்ஜாய் பன்ட்டு வருவாங்க அங்கயே பத்தாயிர இருவதாயிர செலவு பண்ட்டு வேர வருவாங்க
ம்
அது ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் தான்
ஆமாமா ஆ ஆனா நான் அதருக்கு போனதில்ல ஆனா வந்து ஆமா நான் அதுருக்கு ஆனா போனதில்ல
மழை இல்லாம மழையிலருந்து தண்ணி விழு அவ்வளவுதா வித்தியாசம்
ஆஹ் ஆஹ் சரிப்பா
என்னா செரிக்கா நான் இந்த ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குபடட்ட உங்களுக்கு
செரிப்பா ஓகேப்பா ஓகேப்பா செரி